ஆஹ் வணக்கம்மா எப்டி இருக்கீங்கம்மா
ஆஹ் நான் நல்லாருக்கேமா நீங்க நல்லாருக்கீங்களா
ஆஹ் நல்லாருக்கே எப் எப்டி போது உங்களுக்கு ஆ சாப்ட்டமா உங்க வீட்டு்ல எப்படி இருக்காங்க அனைவரும்
ஆ நல்லா இருக்காங்க உங்க வீட்டு்ல எல்லாருமே எப்படி இருக்காங்க
ஆ எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா
தோழி
ஆமா ரொம்ப வெயில் மா இங்கலா நம் நம்ம எங்க வெளிய கூட எங்கேயுமே போ முடில எங்கனா பசங்களை இட்டுட்டு நம்ம எங்கன்னா பார்க் போலாம்னு பார்த்தாலும் போமுடியல ஆ எங்கன்னா செரி குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்களே கொஞ்சோ எங்கன்னா போயிட்டு வெளியே போயிட்டு வரலன்னா வெளியே கால வச்சாலே வெயில் தான் ரொம்ப அடிக்குது போலாமா வேண் னாமான் இருக்கு பசங்க ஆனா அடம் புடிக்குறாங்க இங்க போலா ஆ வெளி போலானு அடம்புடிக்கிறாங்க நீங்க எங்கனா இட்டுட்டு போனிங்ளா பசங்கள
நா எங்கயு எடுத்துட்டு போலமா வெயிலா இருக்கு அப்புறமா அவங்களுக்குத் த்துக்காது அதனாலயே வேணடா அப்புறமா வேணா போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அதான் பசங் கேகறாங்க இப்டியே சொல்லி அ லீவே என்ஜாய் பண்ணவே விடல நீங்க ஆ வீட்லயே அடச்சு வச்சுட்டு இருக்கீங்க எங்கள அப்டின்னு சொல்றாங்க
நம்ப உள்ளவே இருக்றோமா
ஆ மத்த
பசங்களுக்குனா அது ஏதோ லீவி்ட்டு ருக்காங்க எங்கனா போய் சுத்தி பாத்துட்டு வருவோனு ஆசையா இருக்கு எங்க போறது
அதான் இவங்களுக்கு அதான் வெளியும் விள விளையாடவும் விட மாட்டேன்றீங்களே அப்டின்னு கேக்குறாங்க பசங்க உள்ளயே இருக்கணுமா ஸ்கூலயே நாங்க டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கோ வெளிய கூட விளையாட விட மாட் டேன்றீங்க எங்கயாவ்து வெக்கேஷனாவும் கூப்பிட்டு போமாட்டேன்றீங்க அப்டின்டு சண்ட போட்றாங்க இந்த பசங்க
ஆமா எங்கன்னா வெளி போலா சரி இந்த கீ கிரீன் தண்டர் அந்த மாரி எங்கன்னா போலன்னு பாத்தா அங்கேயும் ஒரே கூட்டமா இருக்கும் இந்த வெயநாள்ல அங்க போய் நம்ம எங்க என்ன குளிக்க வைச் கு அந்த தண்ணிலா அசுத்தமா இருக்கும் எப்டி போய் கொழந்தங்க குளிக் கு எதனா அதனால நோய் வந்து ஆஸ்
அதுவும் நாம தான் பாக்கணும்
ஃபுல்லா செலவு தான தோழி நம்ம எங்கந்துட்டுன்னு போற்து சொன்னாலும் சொன்னாலும் பச பசங்க வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும்
அதான் கேக்குறாங்க லீவ் முடிஞ்சே ரொம்ப இப் இன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கூ ஸ்கூல் தெறக்க போது எங்கள எங்கேயும் கூப்புட்டுட்டே போக நீங்க இப் அப்டியே வச்சுட்டீங்களே எங்கள அப்டின் கேக்குறாங்க இந்த பசங்க நாங்க சேஃப்டிய பாத்தா அவுங்க நமக் கிட்டியே சண்ட போட்றாங்க இந்த
ஆ ஃபுல் சண்ட எங்கிகெ என்கிட்டயு சண்ட அவுங்கப்பா கிட் டியு சண்ட இப்டியே எங்கள உள்ளயே வெச்சிட்ருக்கீங்ளேன்னு வெளிய விடவு பயமா இருக்கு நம்ளுக்கு எல்லா இன்சிடன்ட் டு நடக்குது என்னென்னமோ வெளிய வுட்டா இவுங்க பு புச்சுன் போயிடுவாங்க அவுங்க புச்சுன்னு போயிடுவாங்க பயங் காட்றாங்க என்ன பண்றது இப்டியே போது ஆ இப்ப அது வேற ஒண்ணு ட்ரெண்டாவுது எங்கனா வெளிய வெளிய விட்டா பசங்ள தூக்கின் போய் வித்தர்றாங்க உஷாரா பாத்துக்கங்கன்
ஆ அது வேற நம்ம பாத்துட்டே இருந்தா இந்த பசங்க வேற எங்ளையே பாத்துட்டிருப்பீங்ளா நாங் என்னா பண்ணோ அப்டி இப்டின் கேட்
அப்படின்னு ஒரு இது வியு உங்களுக்கு வந்துர்து சரி அமைதியானா இருக்குதுங்ளா வீட்ல ம் பாத்தா இத வாய்ங்குடு அத வாய்ங்குடு ஐஸ்க்ரீம் வாய்ங் குடு பிஸ்கேட்ட வாய்ங்குடு சாப்டுட்டு
அங்க இரும்பலயா அப்டின் சொல்றாங்க இந்த பசங்க வேற சேரி ரிலேட்டிவ் வீட்டுக்காது அனுப் ப்ளானா அவுங்க வேற அவுங்க பசங்கனா நம்ம வீட்டுக் கு வந்துருவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம பச ங்க வந்து அங்க போ கூடாது ஏனா அவுங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்
பாக்கணு ஆமா அவுங்க ப நம்ப வந்து ஆ நம்ப வந்து பாத்து நல்லா அனுப்புவோ அவுங்களுக்கு வந்து அது எண்ணோ இருக்காது இல்ல நம்ப ஏ பாக்கணு நம்ப பசங்கள பாத்தா
போ எனு நா கிளம்புற அப்டின் சொல்லுவாங்க நம்ப எதுக்கு நம்ம பசங்கள நாம்லே பாத்துக்
பாத்துக்லாந்தா அது பசங்களுக்கு புரிய மாட்டின்து
அத்த வீட்டுக்கு போற இங் இங்க போற அங்க போறனு சொல்றாங்க சேரி செரி போய்ட்டு வாங்கப்பா அப்டி ரொம்ப அடம்புடிக்கு ராங்களே அனுப்பி வெச்சா அவுங்க தேவயில்லாம பேசுறாங்க நம்ளுக்கு வேற சூடாவுதில்லயா
ஆமா ஆமா நம்மளுக்கு அதெல்லா புடிக்காது இவங்க
பசங்க வந்தாங்கன்னா நம்ம நம்ம நல்லா பாத்து பணி விட எல்லா செஞ்சு விடணு அவுங்களுக்கு அவுங்கன்னா நம்ம பசங்கள பாத்துக்க மாட்டாங்க ஏனா நம்ம இல்ச்சவாயில்ல அதனாலதா இதேதா
என்ன பண்றது எல்லா எல்லா வீட்லயு அப்படிதான் தோழி நம்மதான் நம்ம பாரத்துக்கணும் எல்லாரையும் ஆனா அவங்க வந்து பாக்க மாட்டாங்க
ஏந்தா இப்படி இருக்காங்களோ எல்லாருமே
தோழி ம் அது உலக நியதி போல
ஆ
நம்ம வீட்லதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா வீட்லயுமே அப்படிதான் இருக்கு
எல்லா வீட்லயும் அப்படிதான்
ம் ம் நம்ம பசங்க பாக்கணும்னா புடி
நாங்க போ வேண்டன்னு சொன்னோனா அவங்க இப்படி சொல்றாங்க நம காது அப்படியா வேண்டாம்ப்பா அங்கெல்லாம் போக கூடாதுன்னா நம்மள எதிர்த்து பேசுறாங்க நீங்க நாங்க எங்க கூட சேர விடமா ன்றீங்க ஏன் நாங்க சேர்றது உங்களுக்கு பிடி ல்லையா அப்
ம் அப்படின்னு பேச அதுதான் அவன் புரியாம பேசுறாங்க தோழி வளர்ந்தா புரிஞ்சு இருப்பாங்க இப்ப நம்ம சொல்றது அம்மா அன்னைக்கு சொன்னாங்களே
ஆ எங்க அவங்களுக்கு எங்க ஸ்கூல் விட்டாங்கன்னா லீவ் விட்டாங்கன்னா எங்கயாச்சும் போயிட்டு வந்து தணும்
ஆமா ஆமா தோழி அதுக்குதான் தோழி நம்ப எங்கன்னா ஒரு டூர் மாரி பிளான் பண்ணிட்டு வேன் வச்சுட்டு ஒரு பஃபைவ் டேஸ் போயிட்டு வந்தோனா அங்கங்க சுத்தி காமிச்சோம்னா பசங்க ஒரு ஹாப்பியா இருப்பாங்க
ஆ அங்க போலந்தா பிளான் பண்ணுவோம் தோழி அதுக்குள்ளே வந்து நாங்க சவுதி அரேபி போல இருந்தால் ன் பண்ணியிருந்தோம் அங்க வேற பிரச் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்ப அங்க போய் என்ன பண்ண முடியும்
ஆ
ரெடியே சொல்லுங்க
ஆமா அது வேற பயம்தான தோழி அங்க அங்க குண்டு போட்ட நெரு க்காங்க இல்னா எத ந ஒன்னாவ்து இது எல்லாத்தையு நெனச்சாலே எங்கயுமேப் போவேனானு தோந்து
சரி நம்ம போலா நா சொன்னே சரி போலாம்ப்பா லீவ் விட்டோ உடனே போலா அப்டின்னு சொன்ன அதுக்கு முன்னாடியே இங்கல்லா சவுதி அரேபில வந்து ஸ் சண்ட அங்க இருக்கிறவங்களே நா இங்க எப்போ வருவாங்கன்னு நெனச்சிட்டு இருக்காங்க
ஆ எல்லா அப்படிதா தோழி பயமாவு இருக்கு நம்மளுக்கு வெளிய வெளியூர் போலானு ஆசையாவு இருக்கு ஒரு கட்டணன் ச்ச வேணானு இருக்கு பயமாவு இருக்
ரொம்ப பயமா இருக்கு அப்புறமா இவங்கள கூப்பிட்டு விட்டுட்டு அவங்ககிட்ட யாரு திட்டு வாங்கிட்டு இருக் கிறது அவங்களுக்கு ஏதாச்சும ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க நம்மளாலதா இப்டி ஆயிடுச்சுன்னு சொல்லின்னு இருப்பாங்க அப்புறமா
சரெளண்டிங்லே இப்போ எங்கன்னா கித்த போயிட்டு வந்துலான்னா கூட கால போட்டு ஈவினிங் வந்துரலான்னு இருக்கு எங்யோஸ் டே பண்ணவும் பயமா இருக்கு இப்ப இப்டின்னுவாங்க நம்ம போற சமயம்தா என்ன ஒண்ணு தடங்கள் வரும் உம் உம் உம் உம்
போடணு ரெண்டு பேருக்கு நானு செரி எப்டிடா இருங்கப்பா அப்புறமா போலானாம் ம்ப அப்டின்னு சொல்றே
ஆ அதுக்கோ இப்ப பீஸ் கட்ணு ஸ்கூல் பீஸ் கட்ணு என்ன பண்ணுவிங்க ம்ம் இல்ல ஸ்கூல் பீஸ் கட்ணா அது செலவா ஆவு இந்த செலவு பண்ட்டா அந்த செலவு பாக்கணு ஆமா இப்ப பேக் லன்ச் பேக் வாங்கணு எல்லாமே இருக்கே ஸ்
ஆ இன்னு நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல செரி போலா போலாம்னு சொல்லிட்ருக்கோ வெயில் வேற எப்டி வருவாங் கொஞ்சோ தூரோ வருவாங்க தோழி அப்றமா என்னால முடில நா வீட்டுக்கு போகற வாங்க வீட்டுக்கு போய்லா நம்ளால முடியில அப்டின் சொல்லுவாங்க இந்தப் பசங்க
ஆ அப் அப்டி சொல்வாங்க அப்போ நம்ளுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு ம்ஹூம் நம்ம ஆட்டோ வெச்சுன்னு என்ன வெச்சுன்னு போலானானு பாத்தாலும் அதுக்கு ஒரு ரேட் ஆவுது ஆட்டோக்கார கு நெறய காசு கேப்பாங்க
அங்க போனாதா ஒருத்தனுக்கு போனா எனக்கு தல சுத்துது மயக்க வருதுமா வீட்டுக்கு போயிலாம் அப்டின்னு சொல்றான்
ஆ அப்ப அப்ப கஷ்ட தான து ம் ம் இப்போ எங்கனா கடைங்கள் பாத்துட்டாங்கன்னா எனக்கு அத வாங்கிக்குடு இத வாங்கி கொடு இத வாங்கி கொடு நம்ம ஏத் எதுக்கு போறோமோ அத வாங்க முடியாது
வேற தேவையில்லாத பொருளுக்குநா வாங்கிட்டு வருவா ங்க அதுவு வர வீட்டுக்கு வந்து கதவு தொறந்து வெக்கவு விட மாட் தங்க நாலு பாட்ட பிரிச்சு பிரிச் வச்சு போட்ருவானுங்க
ஆமா சொம்மா அப்போதைக்கு அந்த பொருள்லா அவ்ளோதான் ஏதோ சாப்படுறது கேட்டாகு கூட வாங்கி குத்தர்லாம்
அதுவு சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஐஸ் தா கேக்கறாங்க வாங்கி தந்துது இரும்பல் ஜொரம் வந்துடுது அதுவு நாம தா பாக்கணு
அததா ஹாஸ்பிட்டலக்கு போனா டாக்டர் சொல்வாரு எதுக்கு இதெல்லா நீங்க வாங்கிக்குத்தீங்க அவங்ளுக்கு ஒடம்பு செட் ஆலன்னா அதெல்லா செய்யாதீங்கன்னு நம்மள திட்டுவாரு பேச்சு கேட்டாதானே இவங்கள எதவு சொல்ல மாட்றாங்க
நம்மள ஏமா உங்களுக்கு இது இல்லயா என் கொழந்தைங்க நீங்களதான கேர் பண்ணி பாத்துக்கணு டாக்டர் வேற நாளு ஏத்து ஏத்தி விடுவாங்க வீட்ல வந்து நம்ம ஹஸ்பண்ட் காரங்க நம்மளே தா திட்டுவாங்க கொழந்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா வாங்கிட் தந்த தந்தர்ணுமா ஆனா அவங்க தா வாங்கி த
ம் ம் என்ன பண்ற தோழி எல்லா பசங்களும் ம்ஹும் எல்லா பசங்களும் அப்டிதான் இருக்காங்க தோழி இப்பல்லாம் எங்க அடங்குறாங்க போன வெச்சுக்கிறாங்க உக்காஞ்சுக்கிறாங்க போன்லேயே த அது ஃபோன் புடிங்கிட்டா ஒரே அழுகு
உள்ள உள்ளேயேருங்கப்பானா இல்ல நாங்க கிரிக்கெட் விளையாட போனோ ஃபுட்பால் விளையாட இப்பவும் அது பண்ணுவோம் இது பண்ணுவோன் சொல்லுவாங்க ங்க போயிட்டு அங்க வலிக்குது நைட்ல கால் கால் வலிக்குது கை வலிக்குது அப்டின்னு சொல்லிட்டுருப்பாங்க
உம் அதாக்கால அது அன்ணேத்தைக்கு நம்பதான் பாக்கணும் என்னடா கோயந்தையச்ச தயலம் தேய்ச்சிட்டு நைட்டெல்லாம் நம்பா பாத்துனுருக்கனும்
ஆமா அது அவ்ங்க அப்பா கிட்ட சொன்னா நீ ஏன் அனுப்புறன் சொல்லிடுவாங்க அனுப்ப விடலன குழந்தையனுப்பி வைக்கிறதான வீட்லயே எவ்ளவ் நேரந்தா இரு
உம் எவ்ளோ நேரம் ருக் இப்படியே மாத்தி மாத்தி கடைசியா அதுதான் ரெண்டு பக்கமும் மாட்டின்னு நம்பதான் மு ளிக்கதாருகும் கடசியா நம்ப
நாங்கலாம் எங்க வீட்லல்லாம் எப்டியிருந்தோம்
ஹம்
ரொம்பவே கஷ்ட
ஒரே கஷ்டந்தா ஆமா
எப்டி பாத்திருப்ப பாங்க இந்த பசங்க அடவேங்கவே மாட் டேன்றாங்க
உம் உம் என்ன பண்றத் தோழி வா வாழ்க்கன்னாயிட்டா அப்டிதான் தோழி இருங்க தோழி யாரோ காலிங் பெ ல் யடிக்கிறாங்க யாருன் பாத்துட்டு வரேன்
சேரிங்க தோழி
பாய் தோழி